கேக்தா
ஆ கேக்குது தோழி வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ம் வணக்கம் தோழி நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி நல்லா பண்ணிட்ருக்கோ நல்லா போய்கிட்ருக்கு இன்னைக்கி டே எப்டி உங்களுக்கு எப்டி போயிட்ருக்கு ம் சாப்ட்டு முடிச்சிட்டே தோழி ம் இன்னைக்கு வந்து காலைல தோச தோழி தோச சாம்பார்
ம்
லன்ச்சுக்கு அதே மாதிரிதா தோச சாம்பார் ரசம் அப்றோ வந்து இது அ ஆ சேப்புன்னா
ஆ கேள்விப்பட்ருக்கே கேள்விப்பட்ருக்கே
தோழி எங்க ஏரியால அது பேரு சேப்பங்கெழங்கும்பாங்க ஆ சேப்பக்கெழ ம் ம்
கருணக்கெழங் கருணக்கெழங்கு வேற சேனக்கெழங்கு வேற சேப்
ஆ சேனா கெழங்கு வேற சேப்பக்கெழங்கு வேற ஆமா அத வந்து சிக் ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு குடுத்து விட்டாச்சு
அப்டியா சிக்ஸ்டி ஃபைவ் மாரி பண்ணா அது நல்லா இருக்குமா
ஆ நல்லா இருக்கு தோழி அத வந்து வேக வச்சி நம்ம எடுத்து வச்சிக்கணு வச்சுட்டு அத கட் பண் அத வந்து நாலா கட் பண்ணிக்கலா இல்ல ரெண்டா கட் பண்ணிக்கலா கட் பண்ணிட் டு நா என்ன பண்ணுவேன்னா சிக்கன் பொடி ஆ சிக்கன் கபாப் பொடி மாரி வாங்கிப்பே அத போட்டு கொஞ்ச உப்பு போட்டு கொஞ்சோ எண்ணெ அரை ஸ்பூன் ஊத்தி கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிருவே அந்த லிக் வீடுல அந்த நம்ம அந்த கட் பண்ணி வச்சத போட்டு நல்லா பெனஞ்சி எடுத்துட்டு உருளைகெழங்கு மாதிரி உதிரி உதிரியா எடுத்துட்டு அஹா பெனஞ்சிட்டு அது மேலயே கொஞ்சோன்னு அரிசி மாவு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆ மொறு மொறுப்பு கிறிஸ்பியா இருக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது
ஒட்டாது ஆ
ம் இது வந்து ஏ கொழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக் கு உருளக்கெழங்கே எதுக்கு குடுக்கணுன்னு சொல்லிட்டு நா சம்டைம்ஸ் இந்த மாதிரி குடுப்பே ஆ ஆமா இன்னக்கி நம்ம ஃபுட்ட பத்தியே பேசுவோ இன்னக்கி ஓகே தோழி இதே மாரி நீங்க ஏதாவது ம்
இல்ல நா இன்னக்கி என்ன செஞ்சே அப்டின்னா காலேல இட்லி தக்காளி சட்னி வச்சு குடுத்தே மதியத்துக்கு இன்னக்கி எப்டியு சிக் கன் மட்டன் ஏதாவது எடுப்பாங்க ஏன்னா இன்னக்கி என்னோட கணவருக்கு இன்னக்கி விடுமுறை ஆயி ச்சே சோ அதனால எதாவது எடுப் பாங்க அந்த சமைக்கிற வெள்ளிக்கெழம எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஆ ஆமா அதுனால அவங்க போய் தொழுதுட்டு வருவாங்க தொழுதுட்டு வந்துட்டு சாப்டுவாங்க அதுனால சமைச்சு வைக்க என்ன செய்றாங்கன்னு தெரில எங்க வீட்ல எப்பவுமே பிரியாணி தா ஸ்பெஷலு இப்பதா எங்களுக்கு பெருநாள் முடிசுச்சு
ம் தெரிது தெரியு தோழி ம் நா ஏ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு பக்ரீத் அன்னக்கி போயிருக்கே போயி ஆ ஒக்காந்து பிரியாணி சாப்ட்டுருக்கோ அவங்க எல்லா ஃபேமிலியு இருப்பாங்க ஆ மொத்தமா எல்லா ரிலேஷன்னு இருப்
அப்டிதா எல்லாருமே சேந்து சமைச்சி சாப்ட்றதுலதா சந்தோஷோ இப்ப நாங்க வந்து ஒரு ரெண்டு வருஷோ ஆச்சு நாங்க ஷிப்ட ஆயி வந்துட்டோ என்னோட ஆ வீட் வீட்டுக்காரோட வேலைக்காக அதனால இங்க யாரு சொந்தக்காரங்க அவ்ளவா இல்ல தெரிஞ்சவங்களுக்கு குடுக்குறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செஞ்சு குடுக்குறது அவ்ளதா நாங்க செஞ்சி சாப்ட்றதோட செரி இங்க
ம் எனக்கு ரொம்ப பிடிக்கு உங்களோட பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கு ம்
அது அதுக்குன்னே நாங்க வந்து அந்த மசாலா அரைச்சுப் றோல அதுதா டேஸ்ட் குடுக்கறதே ஒன்னு கெடையாது சி ஆ சொல் றே என்ன ஒண்ணுமே கெடையாது எண்ணெ ஊத்துறோ இந்த பட்டை இதெல்லா வந்து கம்மியா போட்டுக்குவோ ரொம்ப அதிகமா போட மாட்டோ ஸ்மல் ரொம்ப அது அடிச்சா சாப்புட முடியாது இந்த ஏல ஒரு ஏலக்காய் சும்மா ஒரு கிராம்பு அ அந்த பட்ட அன்னாசி பூ இது போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயோ பெரிய வெங்காயோ நல்லா அழகா இதாயிடணு அது அது கொஞ்சோ மெல்லிசா அரிக்கு அப்பதா வந்து மொறு மொறுப்பா அது வேகு நல்லா எண்ணெயிலயே வதக் கிட்டு அப்பறோ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயோ மூனயு சேத்து அரைச்சுக்குவோ இஞ்சி பூண்டு மட்டு போடாம சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயந்தா டேஸ்ட் குடுக்கு சின்ன வெங்காயோ சேத்து ஆ இஞ்சி பூண்டு எல்லாருமே வந்து இப்போ வந்து இணையதளத்துல என்ன சொல்றாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்றாங்க அதனால அத மட்டு போட்றோ இஞ்சி பூண்டு தேங்கா மூனயு சேச்சி அரைச்சி அந்த விழுதையு போடுவோ போட்டு அந்த பச்சை வாச போறவரைக்கு
ஓ போட்டு சின்ன வெங்காயமு போடணு ஓகே ஓகே ஓகே ம்
அப்பற பச்ச மொலகா அப்பற அதயு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு வென்ற அளவு அதயு வதக்கிட்டு தயிர் ஊத்திடுவோ அதுக்கப்பறதா சிக்கன் போடுவோ அதுக்கு சிக்கனோ மட்டனோ அதுக்கப் அப்பற போட்டுட்டு அதுக்கப்பற என்ன மசாலாவோ அதையு போட்டு நல்லா பெரட்டி அதுலயே கொஞ்ச தண்ணி விடும்ல்ல சிக்கன் தண்ணி விடும்ல அந்த அளவுக்கு வேகணு அஹ் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கு வேகணும் அது வெந்ததுகப் ப்பற அதுக்கப்பற தா அதுக்கு தேவயான அரிசிய நம்ம அளந்து வச்சிருப்போம்ல்ல ஊர வச்சிருப்பேம்ல அதுக்கு ஏத்த அளவு தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்திட்டு அப்பற அது கொதிச்சதுக்கு அப்பறமா இந்த அரிசியு போட்டுட்டு நல்லா ஓரளவு நல்லா கொதிச்சு வரும்ல்ல தம்ப் போர்ர லெவல்க்கு அப்பதா எலுமிச்சம்பலம் புழஞ்ச விடுவோ அப்ப எலிம்பிச்ச பளத்த புழிஞ்சு வுட்டுட்டு லாஸ்டா நெய்யி ஒரு ஸ்பூன் நல்லா மேல ஊத்திட்டு அப்டியே மூடி தம் போட்ர வேண்டியதுதா ஆஹ் அப்டியே மூடிட்டு மேல எதாது தூக்கி வச்சு தம் போட்டுருவோ குறைச்சு வச்சுட்டு அப்டியே ஆஃப் பண்ணிருவோ அவ்ளதா அப்டிேயே சூடா சாப்புட்லா
பரவால்ல இன்னிக் உங்களோட ச ரெசீபீ சீக்ரட் ரெசிபிய என்ன நா வந்து
தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமா ஆ இன்னொன்னு எங்க வீட்டுல வந்து அந்த மசாலாவுக்கு வந்து மொளகாப்பொடி போடுவோ மொளகாப்படி ப்பே காரத்துக்கு மொளாகா பொடி போட்டுக்குவோ வேற எதுவு சேர்க்க மாட்டோ குழந்தைங்க சாப்பறாங்க லைட்டா மொளாகாபொடி ரொம்ப மசாலா ஸ்மெல் அடிச்சா சாப்புட மாட்டாங்க ஆமா அதனால சேர்க்க மாட்டோ ஆனா நீங்க சொல்ற மாரி பாய் வீட்டு பிரியாணி அப்டின்னா அதுல என்ன ரெசிபினா சீரக மிளகு அந்த பட்ட சும்மா ஒரு கிராம்பு சும்மா ஒரு அண்ணாசி பூ இதெல்லா வறுத்துட்டு அப்டியே கிரைண்ட் பண்ணி பொடி வப் பொடி பண்ணி வச்சு அத தூவோ அதுதா பொடி அவ்ளவுதா வேற எதுவு வெளியில வாங்கி போட மாட்டோ
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவம்னா எங்கத்த என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொல்ற அதேதா ஆனா வத்தல் ஆட் பண்ணுவாங்க அவங்க வந்து பொடி போட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு ஜீரகம் வத்தல் மிளகு இதல்லாமே தனியா ஆட் பண்ணி அ வறுத்து அரப்பாங்க அதுல போடுவாங்க அதுமே நல்லா இருக்கும் ம் அத்த ஆனா வெங்காயமே போட மாட்டாங்க வெறு தக்காளி வெங்காயமே போட மாட்டாங்க அது ஒரு ம் ஆனா அவங்க வெங்காயமே சேக்க மாட்டாங்க
வெங்காயம் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்ளோ நெறையா சேக்கறமோ அவ்வளவுக்கு அவ்ளோ சூப்பர இருக்கும்
எனக்கு அதுலயே வேகாம சில வெங்காய கெடைக்கு பாருங்க அதுவே எனக்கு
ஆமா ம் இப்ப வந்துட்டு இந்த ப்ச் இப்ப ஹைதராபாத் பிரியாணி அப்டின்ல்லா ஒயிட் புட் கலர் அதுல கலர் பண்ணிலா வருதுல்ல அ அதுலல்லா மேல வெங்காயத்த மட்டு மட்டுமே தனியா நெய்ல ஃப்ரை பண்ணி நல்லா பரௌனிஷ ஆனது அப்டி மேல அப்டி போட்டு கொடுப்பாங்க
ஓ ம் ம் ஆனா நா ஒரு இது கேள்விப்பட்ட அதாவது அவ எல்லா எவ்வளவுக்கு எவ்ளோ மொரு மொருன்னு அந்த நம்ம வத வதக்குறோமோ அ பிரியாணி வந்து அந்த அளவுக்கு வந்து கலராவு டேஸ்டாவவும் இருக்கும் அப்டின்னாங்க அ
அதுதா உண்ம
சொன்னாங்க ம்
விட்டு
அதா அந்த கலருக்கு அந்த பிரியாணியோட கலர்க்கு அ கரெக்ட் கரெக்ட் நா அதா கேட்ட என்ன கலர் போடுவாங்க ஒரு வேள கண்டிப்பா வரோ கண்டிப்பா வரோ ம் வேற என்ன டிஃப்ரெண்டான ஃபுட் அந்த தால்சா ரொம்ப இருக் நல்லா இருக்கு
ஆமா தால்சா வந்துட்டு அதுவு ஒன்னுமே இல்ல சிஸ்டர் நம்ம வந்து எப்பவு சாம்பார் வெக்கிறோல பருப்பு பொருளுல்ல அந்த பருப்பு தா துவரம் பருப்பு அந் நறைய கடல பருப்பு நறைய சேப்போ கடல பருப்பு சேத்து அ அந்த கல்ல பருப்பு தாளிக்கிற கல்ல பருப்பு சொல்லுவாங்கல்ல சட் ட்னிக்கு இந்த இதுக்கெல்லா தாளிக்கிறதுக்கு போடுவோல்ல அந்த கடலபருப்பு அத போட்டுட்டு வேர்கல்ல கெடையாது அந்த கல்ல பருப்பு அதுவும் போ அதையு ஊற வெஷ்ட்டு அதையு போட்டுருவோ அதையு போட்டுட்டு அதுலயே எலும்பு எலும்பா இருக்குல்ல மட்டன் அதையு போட்டு எலும்பா இருக்கு அதையு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே வேக விட்டுருவோ குக்கரு குக்கர் விசில் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையு குக்கர்ல விசில் வச்சு அந்த மட்டன் வேகணும்ல அந்த பருப்பு நல்லா வேகணுல அதுக்கப்றோ மறுபடி கத்திரி க்கா வாழக்கா மாங்கா உருளக்கெழங்கு முருங்கக்கா எல்லா காயுமே போட்லா இந்த காய்லா அ மாங்கா கண்டிப்பா மாங்கா இருக்கணு அ கத்திரிக்கா முருங்கா கண்டிப்பா இருக்கு கத்திரிக்கா இருக்கு முருங்கக்கா இருக் கு நாங்க நாங்க உருளக்கெழங்கு வாழைகாயு போடுவோ கல்யாண வீட்லல்லா எக்ஸ்ட்ரா இன்னு கொழம்பு அதிகமா வரணுன்றதுக்கு வாழைக்காயு வாழைக்கா போடுவாங் ங்க உருளக்கெழங்கு போடுவாங்க அவ்ளவுதா அது போட்டு எப்போ எப்பவு போல சாம்பார் தாளிச்சிவுட்ற மாரி தா ஆனா தாளிச்சிவுடையில வந்து பட்ட பட்ட இது போட்டு தாளிச்சிவுடுவோ நம்ம வந்து கடுகு ஊளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சி உட்றோல்ல பட்ட ஆ பட்ட இது போட்டு வெங்காயோ போட்டு அதே மாரி தாளிச்சு ஊத்த வேண்டிது
ம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃபேவரிட் ஃபுட்டுனாலே அது பிரியாணி தா
இப்ப எல்லாருக்குமே இப்ப எங்க பாரு பிரியாணி தானே முன்னாடி வந்துட்டு பிரியாணி முன்னாடி பிரியாணியா பாய் வீட்டு பிரியாணியா அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன எந்த கல்யாணம் ம வந்தாலும் பிரியாணிங்க முன்னால்லா அப்டி கெடையாது பாய் வீட்ல மட்டும் பிரியாணி போடுவாங்க அந்த மாரி இருக்கு எந்த கல்யாணத்துக்கு போனாலு பிரியாணி தா கிறிஸ்மஸ்ஸா கிறிஸ்மஸ்ஸா இருக்கட்டு பிரியாணி பக்ரீத்தா இருக்கட்டு பிரியாணி தீபாவளினா கூட இப்ப பிரியாணி தா செய்றாங்க
அதா அதா நா லாஸ்டா ஒரு ஃப்ஷன்ல போய் சாப்புட்டுதா எயா ஃப்ரெண்டோட மேரேஜக்கு போயிருந்தே ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் அப்ப போய் அ இது பாய்வோம் பிரியாணி சாப்டே அதுதா லாஸ்ட் அ ஃபோர் இயர்ஸ் ஆச்சி ம் ஒரு ஃப்ரெண்டு் கூப்புடுவாங்க இப் வீட்டுக்கு நா போறதே இல்ல அவ வர வட்டம்லா கூப்புடுவா வாவி
எனக்கு வீட்டுல செய்யறத விட கல்யாண வீட்ல சாப்புட்ற பிரியாணி ரொம்ப புடிக்கு ஆனா கல்யாண வீடு நாங்க இங்க ரெண்டு வருஷோ ஆச்சா இங்க வந்து ஆமா ஆமா தெகட்டாது எவ்ளோ சாப் ட்டாலு தெகட்டாது அதுதா அதுதா அஜினமோட்டோ போட்றுவாங்க இப்போ வந்துட்டு மத்த கல்யணத்துலல்லா அர்ஜினமோட்டோ அதிக போவாங்க அதனால நம்மளால வந்து ஒரு அளவுக்கு மேல சாப்புட முடியாது இதுல வந்து அந்த மாரி சேக்க மாட்டாங்கங்க அப்ப நம்ம எவ்ளோ சாப்டாலு சாப் டுட்டே இருக்கணுன்னு தோணு பிரியாணி நல்லா இருக்கு அதுதா அதுதா அதோட இது ம் நானுமே இங்க வந்துட்டு எந்த கல்யாணத்துக்குமே போகல தோழி இங்க கல்யாணோ யாரு சொல்லல இன்னு எங்க சொந்தக்கார கல்யாண யாராவது ஆமா ஆமா ரெண்டு வருஷந்தா ஆச்சு இன்னு பழகல ஆ நாங்க கொஞ்ச தள்ளியே இருக்கோ எல்லாரோடையு மிங்குலாகாம கொஞ்ச தள்ளி இருக்கோ பழிவாசல்
அது ஒரு வகை நல்லதுதா ஆனா கொஞ்ச நமக்கு கொஞ்ச கொழந்தைங்க தனியா வச்சுட்ருக்க கஷ்டமா இருக்கு
கஷ்டமாதா இருக்கு அதுக்கு என்ன பண்றது நாங்க கொஞ்ச தள்ளியே இருக்கோ
இ நா என்னதுல வந்து ஆச்சரிய பட்டு பாக்குற விஷயோ அவுங்கள தா அ எல்லாரு ஒரு ஒற்றுமையா ஒரு ஒரே வீட்ல அவ்ளோ பேரு இருப்பாங்களே அந்த பக்ரீத் அன்னைக்கி லாஸ்டா நா அவ வீட்டுக்கு போம்போது ஒரே பிளேட்ல நாங்க நாலு பேர் ஒட்காந்து பிரியாணி சுட சு சுட வச்சு குடுத்தாங்க ஒக்காந்து நாங்க நானு ஏ ஃப்ரெண்டு இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டு போயிருந்தோ
கல்யாண வீட்லுமே கல்யாணத்த போவுமே மத்தவங்களுக்கு தா பண்டியில போடுவாங்க ஆமா நம்ம நம்ம வீட்ல உள்ளவங்க வந்துட்டு ஒரே தட்ல பெருசு பெரிய தட்ல அப்டியே கொட்டி அப்டியே எல்லாருமா சுத்தி உக்காந்து அப்டிதா சாப்டுவாங்க ம்
கெளம்புறோன் சொன்னோ நீ சாப்ட்டுதாமா போணு சொல்ட்டு வம்படியா அந்த ஒரே தட்ல எல்லாத்துக்கு போட்டு நாலு பேருமே இதுலயே சாப்டுங்க அப்டி சொல்ட்டாங்க நாங்களு உக்காந்து பேசிக்கிட்டே சாப்
எல்லாரு அப்டிதா பேசிக்கிட்டே எல்லாருமா உக்காந்து சாப்டேல நல்லாருக்கு ஆ நீங்க அந்த கூட்டாஞ்சோருல்லா சின்ன வயசுல ஆக்கி சாப்ட்ருக்கீங்களா
ஆ ஆக்கி சாப்டு எங்க அப்பா கட வச்சிருக்காங்க தோழி பலசரக்கட காய்கறி கட ம்
இப்ப நம்ம கொழந்தங்களா அதெல்லா விளையாட முடில நம்ம
ஆ அதுக்கல்லா விளா நாங்க வீட்டுக்கு ஒரு திங்ஸ்ன்னு சொல்லி எல்லாரு எடுத்து
எடுத்துட்டு போறது ஆளுக்கு அதுதா ஒரு ஆள் எண்ணெ ஒரு ஆள் பருப்பு இந்த மாரி எல்லா கொண்டுது எனக்கு ஆ ஆ தேங் எனக்குல்லா தெரியவே தெரியாது இந்த தேங்கா தருக்கிட்டு அந்த கொட்டாச்சி இருக்குல்ல அதுல எண்ணெ ஊத்தி அதுல பூரில்லா செய்வோ குட்டி குட்டியா எனக்கு அந்த கொட்டாச்சி கொட்டாச்சி வந்து எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனே எங்களுக்குல்லா அப்ப தெரியாது வெடிச்சிருந்தா என்னாகும் ஆனா வெடிச்ச துல்ல இது வரைக்கு சொல்றே ஆ ஆமா
வெங்க அப்டி வருது
ஆமா இப்பதா அப்டி இப்பதா தெரியு எனக்கு அதெல்லா வந்து எரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க
ஒரு தடவ பண்ணிட் ட்டு நாய் வந்து அ அப்டியே தட்டி விட்டுருச்சு சு நாய் தட்டி விட்டு போயிடுச்சு ஓடியாந்துச்சு நாய பாத்து நாங்க ஓடுறணு சொல்ட்டு ஆ நல்ல சாத ப ச பருப்பு சாத சொல்லி என்னமோ எல்லா காயு போட்டு கூட்டாஞ்சோறு பண்ணி வச்சு வீணா போச்சி
ஆனா அது உள்ள டேஸ்ட்டு வந்து எல்லாரு சேஞ் சாப்ட
ஆ அது ஒரு நல்லாருக்கு உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ ஒரப்பு என்னமோ இருந்தாலுமே அது ஒரு டேஸ்டா இருக்கும்ல ம் வீட்டுக்குல்லா நாளா தெரியாம போவே எங்கம்மாலா தி ட்டுவாங்க சரிங்க தோழி சரிங்க தோழி நம்ம அடுத்ததுல சந்திப்போம சரிங்க தோழி நன்றி தோழி நன்றி அ
ம் நன்றி